ஹ ஹலோ
ஹலோ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ ச ஆ நல்லார்க்கே சிஸ்டர் நீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கே சிஸ்டர்
சாப்ட்டாச்சா கால சாப்பாடு
ஆ சாப்ட்ட சிஸ்டர் நீங்க என்ன சாப்ட்டீங்க காலைல
ஆ சாப்டே சிஸ்டர் அ ரவா பொங்கல் ர சாரி ரவா உப்புமா செஞ்சிருந்தாங்க
ஓகே
ஆ தம்பிக்கு வந்து லெமன் சாத செஞ்சோ அது இருந்துச்சு அதனால அத சாப்ட்டுட்ட
ஓகே சிஸ்டர்
நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
ஆ மாவு கொஞ்ச தா சிஸ்டர் இருந்திச்சி அ கோதும மாவு கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி கோதும தோச தா சாப்ட்டோ
கோதும தோச புடிக்குமா உங்களுக்கு
அ இப்ப நா மேரேஜுக்கு முன்னாடி எதுமே சாப்ட மாட்ட சிஸ்டர் ஆஹ் கோதும தோச உப்புமா அப்டி இப்டின்னு எதுமே சாப்ட மாட்ட மேரேஜுக்கு அப்பற என்ன கெடைக்குதோ எதனாலு சாப்ட்றது அப்போ கால வேல முடியுது அப்டிங்கிற மாரி
ஆமா ஆமா நம்ம தனியா செஞ்சுட்டு இருக்க முடியாதுல மதிய லன்ஞ்சுக்கு என்ன செஞ்சீங்க
ஆஹ் பொறிச்சு கொழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல்
சேரிங்க சிஸ்டர் எல்லாரு சாப்ட்டாச்சுல்ல இன்னொரு பையன் இருக்குன்னு சொன்ன சொன்னீங்களே ஒரு டைம் என்ன பண்றாங்க சாப்ட்டாங்களா
ஆ கா மாவு இல்ல சிஸ்டர் அவுங்களுக்கு அரிசி கஞ்சி மாரி காலைல வச்சு குடுத்த சாப்ட்டுட்டு அவுங்களுக்கு தூங்க வச்சுட்டு செரி ஃப்ரீயா இருக்கோமே உங்ககிட்ட பேசலாம்னு கால் பண்ண சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர்
ம் நீங்க என்ன பண்றீங்க ஏதாவது உங்களுக்கு புடிச்சது ஏதாவது ஷேர் பண்ணுங்கள ரீசென்டா எங்கயாவது வெளில போனீங்களா டூர் மாதிரி எங்கயாவது போனீங்களா அங்க என்ன பாத்தீங்க
ஆ டூருன்னா அதாவது அஹ் மே மேரேஜ் போன பண்ணி போன இடத்துல வந்து திருச்செந்தூர் அழச்சிட்டு போனாங்க ஹஸ்பண்ட் வீட்ல
ஓகே சிஸ்டர்
அதுதா எல்லாரு சொல்லுவாங்கல்ல அங்க போறதெலா பெரிய விஷய அந்த சான்ஸ்லா கெடைக்காது அப்டின்னு எனக்கு ஃபஸ்ட்டு இண்ட்ரஸ்ட் டில்ல
ஓகே
அப்பற வந்து எங்க வீட்ல எய தங்கச்சி எல்லா சொன்னாங்க அதுல்லா வாய்ப்பு கெடைக்காது அதனால புடிக்கலனாலு நீ அவாய்ட் பண்ணாம கூப்ட்டா போயிட்டு வா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க
கண்டிப்பா சிஸ்டர் இந்த வாய்ப்பு கெடைக்காதுதா
ஆமா ஆமா அப்பற வந்து ஆனா நெறைய அதுக்கு தடங்கள் எலா வந்துச்சு கெளம்புற அப்பே நெறைய தடங்கள் போமா போ மாட்டமன்ற மாதிரியே டிக்கெட் கூட காசு கூட எப்போ காசு பிரச்சனையா இருக்கும் அந்த டயத்துல காசு கூட அரேஞ்ச் பண்ணி டிக்கெட் எல்லா போட்டுடாங்க போற வரைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அப்பற போயிட்டு வந்தோ ட்ரெயின்ல தா புக் பண்ணி போனோ எனக்கு இந்த ட்ரெயின்ல ஏசி அந்த இதெல்லா ஒத்துக்காது அதுல போய் ரொம்ப முடியாம போயி ச்சு மயக்க வந்து வாமிட் வந்து அப்பற போய் ரீச் ஆயாச்சு போய் ஒரு நாள் வெளியில ஸ்டே பண்ணி கோயிலுக்கு போயிட்டு பெருசா எதுவும்ல்லா பண்ல அது அர்ச்சன பண்ணிட்டு சாமி கும்டுட்டு ரிட்டன் வந்தாச்சு நீங்க எந்த மாரி சிஸ்டர் எங்கெயாவது
ஆ இல்ல சிஸ்டர் நா இது வரைக்கும் பெருசா டிராவல் பண்ணி எங்கயுமே வெளியில போனதே கெடையாது சிஸ் சிஸ்டர் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கெடைக்கவே மாட்டுது அந்த திருச்செந்தூர் கோவில்ல சொல்லுவாங்க சிஸ்டர் எல்லா கோவில்ல விடயு அந்த கோவில் எய ஸ்பெசல்னா பொதுவா எல்லா முருகன் கோவிலயு ஆ சாமிய மேல ஆ சாமிய பாத்துட்டுதா அ சாமிய மேல ஏறிதா பாக்கணும் மலையில ஏறி போய் பாக்கணும் அப்டிங்கறப்ப மாதிரி ஆனா இந்த கோவில்ல வந்து ஃபர்ஸ்ட் சாமிய பாத்துட்டு தா மல ஏற மாரி இருக்குமா
ஆ ம் நீங்க சொல்றீங்க சிரிப் ப்பாங்க யாராது கேட்டா கூடே நா அதெல்லா கூட நோட் பண்ணவே இல்ல அதுதா இப்ப இன்னொரு விஷயம் நம்ம இந்தமாரி தே ரொம்ப ஆ ரொம்ப ஃபேமஸ்ஸான எடத்துக்குல்லா போனோம்னா அந்த போ அந்த எடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அத பத்தி கொஞ்சோ தெரிஞ்சுக்கிட்டு போணு அப்பதா நம்ம எதையு மிஸ் பண்ணாம எல்லாத்தையு அத பாத்துட்டு வர நமக்கு ஒரு ஐடியா கெடைக்கு இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஆ எனக் கு என்னமோ எப்பவு அததா நா சொல்லிட்டு இருந்த திருச்செந்தூர் திருச்செந்தூர் எல்லா சொல்லிட்டு இருக்காங்க பெருசா ஆனா வந்து அங்க போனா எல்லா எல்லா கோயிலுங்களு தா இருக்கு எதுவும் பெருசா நமக்கு தெரியிலியே அப்டினு தோணிட்டு இப்ப நீங்க சொல்லவுந்தா இந்த மாரி விஷய ஒண்ணு இருக்கு அத கவனிச்சிருக்கலாமே அப்டின்னு தோணுது
ஆமா சிஸ்டர் எனக்குமே எனக்குமே சமீபத்துல தா தெரியு ஆ முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட நா கொஞ்ச ஷேர் பண்ணிருப்பே சிஸ்டர் எனக் தெருஞ்சவுங்களுக்கெல்லா ஆ பண்ணிரு எனக்கு தெ அதுக்கப் புறந்தா அந்த கோவில் அத மேரி அந்த அந்த கோவிலுக்கு மட்டு அவ்ளோ சீக்கிர யாராலியும் போக முடியாதுன்னு எ
ஆ அத சொ அததாங்க சொன்னாங்க ஏ தங்கச்சியு அதா சொன்னாங்க அதனால சான்ஸ் மிஸ் பண்ணக் கூடாதுன்னு அப்டினு தா போனது எனக்கு அது எனக்கு அது போனதுன்னு தெரில பெருசா அதுக்காக நா அது பண்ண மாரியு தெரியல ஏன்னா அதா இப்ப உங்கள மாரி நீங்க சொன்னீங்க சொல்றீங்கள அந்த ஃபீல் பண்றீங்கள அந்த எடத்துக்கெல்லா போறதுக்கு பெரிய ஆ வாய்ப்பு இருக்குணு அப்டி இப்டினு அந்த மாரில்லா நா ஃபீல் பண்ணதே இல்ல இத நீங்க சொன்னீங்கன் றதுக்காகவே இந்த மாரி சொல்றாங்கன்றதுக்காகவே நா கெளம்பி போன
ஓகே சிஸ்டர்
அதனாலேயே எனக்கு அது எங்கயாது போயிட்டு வந்ததுக்கப்புற ஒரு பெருசா இது நடந்துச்சு அது நடந்துச்சுன் சொல்லிக்கற மாரி இல்ல நம்ம இன்
இல்ல சிஸ்டர் அது ஆ புரியுது சிஸ் டர் நீங்க ஒரு ஜாலியான மனநெலமையில கெளம்பி போகல கட்டாயத்தின் அடிப்படையில் போயிருக்கீங்கன்னு தெரியுது ஆ இனுமா ஆனா நீங்க கொஞ்ச இது மாரி யோசிக்கலா கட்டாயமோ அது நம்ம ஜாலியா போறோமோ ஒரு போக முடியாத எடத்துக்குப்
ஆமா நீங்க சொ ஆமா நமக்கு வாய்ப்பு கெடைக்கும் போது யூஸ்‌ பண்ணிக்கனு
பண்ணிக்கனு ஏன்னா அந்த நாள்ல நம்ம எப்போதும் போல சோகமா இருக்கிற மாரி அந்த நாள்லயு சோகமா இருந்து அந்த சந்தோஷத்த நம்ம இப்ப மிஸ் பண்ண அப்ப கொஞ்ச கவனிச்சு எல்லாத்தையு பாத்துருக்கலாமேனு நம்ம மிஸ் பண்றோல்ல ஆ நமக்கு எல்லாமே புரிஞ்சு எவ்வளோ தெரிஞ்சாலு நம்ம தப் ப மாத்திக்கவே மாட்றோ சிஸ்டர் நம்ம
சிஸ்டர் ம எல்லா மனுஷங்களுமே அப்டிதா நம்ம சொ ஏ மத்தவங்களுக்கு நல்லா அழகா அட்வைஸ் பண்ணுவோ நல்லா இப்டி இருங்க அப் டி இருங்கன்னு சொல்லி குடுப்போ என்னமோ வாழ்க்கையே புரிஞ்ச மாரி எல்லா சொல்லிக் குடுப்போ ஆ நம்ம லைஃப்ல வந்து அத அப்ளை பண்ணி கண்டிப்பா மாத்திக்கறது ரொம்ப கஷ்டோ அது எல்லாரும் மாரி அந்த எண்டுக்கு வந்ததுக்கு அப்புற ஐயோ இப்டி வாழ்ந்துருக்கலா இப் இப்டி இருந்துருக்கலா அப்டின்தா எல்லாருமே சொல்றாங்க யாருமே வந்து அந்த வாழ்க்கையே என்னன்னா கத்துக்கறது மட்டுந்தா இருக்கு கத்துக்கிட்டு அத மாத்தி யாராலையு அவ்ளோ சீக்கிர வாழ முடியல
முடியல்
கடைசீல போய் தா அந்த பாயிண்ட்ல ஐயோ நம்ப அவுங்கள்ட்ட பேசிருக்கலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றே எங்க பாட்டி தாத்தா ஏ இருந்தாங்களே அப்பாவோட அம்மா ப்பா அவங்க வந்து நறைய சண்டதா போட்ருப்பாங்களா சண்டதா போடுவாங்க அந்த டெத்து வரைக்குமே சரியா பேசிக்கவே இல்ல அப்பறமா இப் ப அவங்க அதை ரியலைஸ் பண்ணாங்களானு கூட தெரியல ஏன்னா லாஸ்டா அவங்க சாகறப்ப கூட தாத்தாவு பாட்டியு பேசிக்கல அவங்க வந்து அதுக்கப்பறோ ரியலைஸ் பண்ணிருந்தா கூட என்ன பிரோஜனம் அவங்களுக்கே தெரியு தப்புதான்னு எட எடத்துல பேச வேண்டியது அப்றோ சண்ட வந்து பேசாம இருக்க வேண்டியது இப்டியே போயிட்டு அ நம்மதா அத யோசிச்சி பாத்தோ ஐயோ பாத்தியா கடைசி வரைக்கு இவங்க பேசமாயேப்போய் என்ன வாழ்க்க வாழ்ந்தாங்க அப்டின்னு சொல்றோ ஆனா நம்ம லைஃப்ல அந்த மாரி இருக்க முடியாது சண்ட போடாம இருக்க முடி
முடியல கரெக்ட்தா நீங்க சொல்றது இப்போ என்ன வாழ்க் க வாழ்ந்தோன்னு அ நம்ம நெனைக்கிறோ இல்ல அவங்களுக்கு புடிச் ச்ச மாரி அவங்க வழ்ந்திருக்காங்க அவங்க குணோ அ நீ உன்ட்ட பேசல எனக்கு அதா புடிச்சிருக்கு ஆ நீ தப்பு பண்ணுன நா உன்ட்ட பேசல எனக்கு அப்டி இருக்கதா புடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு புடி ச்ச மாரிதான சிஸ்டர் அவங்க வாழ்ந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரு பேசல அப்டின்னு நம்ம நெனைக்கிறோ ஆ கரெக்ட்தா ஆ ம மத்தவங்களு க்க நம்ம வாழ முடியுமா நம்ம மனசுக்கு அது ப தோணுல்ல ஐயோ மத்த நா
ட்டுதா நம்ம த அது எப் யாரு தெரியுமா அது அந்தளவுக்கு யோசிப்பாங்க நம்ம தனியா வந்தா நம்ம தனியா இருக்க நமக்கு புடிச்ச மாரிதா வாழ்றோ அதெல்லா லைஃப்ல என்டர் ஆவாம யாரு லைப்லயு போய் என்டர் ஆவாம யாரையு டிஸ்டர் பண்ணாம நம்ம மட் டுதா இருக்கோ நமக்காகதா வாழப்போறோனு ஒரு மென் டாலிட்டில இருக்கிறவங்க அப்டி நெனைச்சுக்லா நீ வந்து ஏதோ ஒரு காரண த்துகாக எனக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் வேணு அப்டின்னு ஆசைப்பட்டு அந்த லைஃப்க்குள்ள என்டர் ஆகி அதனால நறைய பேரு உருவானாங்க அவங்களல்லா நம்ம டிபெண்ட் பண்ணி அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ்ற சுச்சுவேஷன்ல போயி எனக்கு புடிச்ச மாரிதா இருப்பே நா வந்து அவங்ககிட்ட பேசுறது எனக்கு புடிக்கல எனக்கு புடிச்ச மாரியே நா இருந்துக்கிறன்னு சொல்றது அது ரொம்ப செல்பிஷ் தானே அது தப்பான விஷயந்தான புடிச்ச மாரி நீ இரு க்குணுனா நீ நீயாவே இருந்துட்டு போனு ஒன்ன வ ஒன்னால இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டி மாறக்கூடாதுல்ல அப்ப அவங்க ஹஸ்பண்டா இருக்கிற பட்ச த்துல நீ அவங்க ஹ்ஸ்பெண்டுக்கு த செய்யணுனா அது செஞ்சதா ஆவணு ஒய்ஃப்க்கு செய்ய வேண்டிய செஞ்சுதா ஆவ ஆ மத்த விஷயம் இருக்கு ஒரு பர்சனலா இதெல்லா வந்து எனக்கு இது புடிக்கு இத நா சாப்புடுவே இத சாப்புடாம இருப்பே இப்டிதா நா வெளில போவே இப்டிதா நா ட்ரெஸ் பண்ணிபே அதெல்லா ஓகே அதெல்லா அவுங்களுக்கு புடிச்ச மாரி பண்ணலா ஆனா வந்து ஒரு கட் டாயத்துல நம்ம என்டர் ஆயிட்டோம்னா அந்த கட்டாயம் சொல்றத நம்ம செஞ்சுதா ஆவணு கட்டாயமாவே
ஓகே சிஸ்டர் கரெக்ட்டுதா சிஸ்டர் நா வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே ஏத்துக்க கூடியதுதா நா தாத்தா பாட்டின்னு சொன்னீங்களே அது அவுங்களுக்கு சொன்னே ஆ இப்
அது அதுதா நா தாத்தா பாட்டியா இருந்தாலுமே அவுங்க வந்து ஃபேமிலி லைஃப்ல என்டர் ஆனதுக்கு அப்பறோ சில விஷயத்த வந்து ச சாக்ரிபைஸ் பண்ணிதா ஆவணு அப்டினு சொல்றதுக்காக சொல்ற நம்ம லைஃப்புனு கெடையாது அதுமே அவுங்க பண்ணது தப்புங்கறதே எனக்கு தோணுது அதுக்காக சொல்ற
கரெக்ட்தா சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி அவுங்க கொஞ்சோ சாக்ரிபைஸ் பண்ணி ஒத்துமையா இருந்துருந்தா அவுங்க வீட்ல உள்ளவங்களுக்குல்லா ஹாப்பியா இருந்துருக்கு நல்லா சந்தோஷப்பட்டுருப்பாங்கல்ல கரெக்ட்தா
ட சு செல்ஃபிஷ்காக சுயநலத்துக்காக ஈகோவால அவுங்கள சுத் தி அவுங்களுக்காக பொறந்த பசங்க பேரங்க எல்லாருமே வந்து தாத்தா பாட்டி சேந்து இருந்தத பாக்க முடியாத ஒரு சூழ்நெல பேர பேத்திகளுக்கு அமஞ்சிருக்கு அப்பா அம்மா கூட எல்லாரு மாரி ஸ்பெண்ட் பண்ற மாரி முடியாத ஒரு சூழ்நெல பசங்களுக்கு அமைஞ்சிருக்கு ச் அவுங்களுமே சொல்ல முடியாது ஈகோவால தா அந்த அந்த இதுல இருந்திருப்பாங்க கண்டிப்பா அவுங்களுக்கு பேஸ் சில ஆசைகள் எல்லா இருந்திருக்கு வெளியில உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ப பாக்கும்போது சில ஆசைகள் எல்லா இருந்திருக்கு அது எல்லாமே வந்து ஆ இந்த தப்பான எண்ணத்தால தா நம்மளுக்கு புடிச்ச மாரி வாழணு அப்டின்னோ இல்ல ஈகோ ஏதோ ஒரு விஷயத்தாலதா அது எல்லாமே மிஸ் ஆயிருக்கு
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி
இப்ப வந்து ஆனா புடிச்ச மாரியு வாழணு மத் மத்தவங்களுக்கு ஏத்த மாரி வாழணு ஏன்னா இது இதுதா வந்து அ அந்த மனித ச் மனிதனுக்கு உள்ள அந்த கெப்பாசிட்டி மனுஷ மனுஷங்க தா ம மத்தவங்கள புரிஞ்சு நடக்க முடியு விலங்குகள் எல்லா நீங்க சொல்ற மாரி அவுங்களுக்கு புடிச்ச மாரிதா மட்டு தா இருக்கு இப்டி போனு அப்டி போகணு எங்க போறோ அப்டினு அதுங்களுக்கு தெரியாது மனுசங்க வந்து நம்மளையு பாத்துக்கணு நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு ஏத்த மாரியு மாறிக்கணு
ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்டு தா நம்ம சொன்னா நீங்க சொல்ற மாதிரி தா ஆ நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்றோ ஆ அவுங்களு அந்த அட்வைஸ் நல்லா கேக்குறாங்க அவுங்களாலே செயல்படுத்த முடிய மாட்டது நம்மளாலே செயல்படுத்
அ சூழ்நெல தா நம அந்த சூழ்நெல நம்மளால மாத்த முடியாது நம்மளதா மாத்திக்கலா நீங்க சொல்ற மாரி எல்லாத்தையு மாத்த முடியாட்டியு செல விஷயத்த ந நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலா அப்டி இருக்கலா ஆனா கட்டாயத்துக்காக செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுதா ஆவுணு இப்ப என்னோட லைஃப் பத்தி நா பர்சனலா நறையா சொல்லலா சிஸ்டர் ஆனா இப்ப நமக்கு டைம் இல்ல நம்ம இன்னொரு வாட்டி பேச முடிஞ்சா கூட பேசலா அத பத்தி
ஓகே சிஸ்டர் கண்டிப்பா பேசலா சிஸ்டர்
ம் ஓகே சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் நா இன்னொரு கால் வருது நா கூப்புறே
ஆ ஓகே சிஸ்டர் பாய் ஒ கே